ஆ கேக்கிது கேக்கிது
மா
ரோ
பாத்தாங்கள அதோ கொஞ்சொ எபிசோட்ஸ் தா பாத்ததுக்கப்பறொ அதோ நா பாக்கறத நிறுத்திட்ட
ஓ இது பாத்திருக்கீங்களா சோனொ லெவ்லிங் பாத்துருக்கீங்ளா
ஆஹா எது அந்த த இந்த இது வெர்ல சாப்டுவாங்களே அதுவா அது அ ஜூ ஜூ வ ஆஹ் அது வே சோலால வல்லிங் வந்து வந்து சொல்லிந்தா இருப்போ சோலோ லிவ்விங் சோலோ லிவ்விங் ஆனா பாத்ததில்ல
செகண்ட் எப்படி ஒருலே செமயா இருக்கு
ஆஹ்
அதுல இருந்தே பயங்கரமா இருக்கு அதுவு ஸ்டாப் பண்ண வச்சிருக்கா இன்னு உடல எப்ப வருந்தெர்ல சீசன் சீசன் த்ரீ வரணு நெனைக்கறே இது டிடெக்டிவ் ஏஜென்சி இல்ல த்ரீ வந்துச்சு
உம் எல்லாமே நா எப்படி சொல்றது ஒரு கட்டத்து முறை ல அப்படியே நிறுத்திட்டா ஒரு ரெண்டு மூனு எபிசோடு ஆனா நறு ட்டொ மட்டுமே பாத்தே மத்தெல்லா ஒரு நாலு எபிசோட்லயே பாத்து அப்டியே நித்தி வச்ட்டே
ஓ நா நான் சோலோ லவ்லிங் ஐ க்யு ப்ளுலாக் நறைய மூ நறைய
எப்ப தரமா நான் டுவெல்த் படிக்கும்போது பாத்து இருந்தன் அப்புறம் போர்டு எக்ஸாம் வந்துச்சு
ஓ
அடுத்து கட்டி வச்ச தா அ எ லீவ்ல கூட நா பாக்கலா கஞ்சி
ஆஹ் பாக்கோணு நெனைச்சா ஊட்டுக்குள்ள உக்காந்து பாத்துருவ
ஆஹ்
இதுவுல பாத்துருக்கீங்களா வெப்சைட் அந்த மனிஸ்ட்டு
ஆஹ் மணிஸ்ட்டு பாத்து முடிச்சிட்டே ரெண்டுமே ஆஹ் ரெண்டு சீசன் தானே இருக்கு ஒண்ணுத்துல வந்து மணி அடிப்பாங்க ஒன்னுத்துல வந்து தங்கத்த அடிப்பாங்க
ஆமா ஆமா
உம் மணி இது முக்கிய இல்ல கஜானாதா முக்கிய அப்படின்ட்டு போவாங்க நல்லா இருக்கு லாஸ்ட்டா வீட லாஸ்டா வந்து மினிமைஸா வந்து அந்த கோல்ட உருக்கி ஒரு ஒரு வேவ்ல எத்துட்டு மாசா எல்லா மே தப்பிச்சுட்டு போவாங்க போயரு வேற லெவல்லு லாஸ்ட் சோ ஒரு தங்க வீராமாத்தி
கரெக்ட்டு இப்ப இது வரப்போ சீசன் த்ரீ வர போது நெனைக்கிறே இது வந்துர்ச்சு அஃபிஷியல் டருட் பேஜுல
ஆஹ்
எப்ப வருன் தெர்ல ஆஹ் அப்றோ வேற என்னது ஐயோ பேரு மறந்துர்சே அந்த ஃபுட் கேம் பாத்துடீங்ளா ஹலோ ஃபுட் கேம் பாத்துருக்கீங்ளா ஹலோ கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது
ஃபுட் கேம் ஃபுட் கேம் பாத்துருக் கீங்ளா ஓ பரவால்யே அது பாத் தெரியு வெளயாட அப்றோ இது சேன்ஜர் திங்ஸ்
ஸ்ட்ரேஞ்ஜர் திங்ஸ் வந்து பாத்துடே
அதுக்கா
உம் ஆஹ் ஃபுல் சீசனு பாத்தே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு சீசன்ல இ து நானு ரிவ்யூல பாத்தே ய யூட்டுப்ல அதுக்கப்பற வந்த சீசன்ல இது எல்லா பாதுட்டே
ஓ
டெலிகிராம்ல ஏத்தி பாத்தே ஆமா அப்ப வந்து நா அது வந்து நாங்க வந் து ரிவ்யூவாதா பாத்தோ யூட்யூப் ரிவ்யூ தமிழ் வாய்ஸ் ஓவர் நாங்கள் யாரோ அத் ஜெங்க
ஓகே ஓகே
அப்ப அது
ஆஹ் அது நல்லாருக்கு அது ஸ்டாட்டிங்ல நல்லாதா இருக்கு ஸ்டாட்டிங் ஓனா புரியாது ஃபஸ்ட்டு சீசன்ல அவ்ளோ
ஆம்மா அது என்ன கான்சப்ட்னே நம்மளுக்கு உள்ள வரத்துக்கே வந் ந்து ஒரு ரெண்டு மூணு சீசன் தாண்டுற்டாருக்கு ஒரு ரெண்டா அஹ் ஆமா அதுக்கப்பறதா என்ன கான்செப்டு ஏ ஃபஸ்ட்டு புரிய்ல அது அது மாரி இருக்குஸ் இதுலா நம்மளால புதுசா இருக்து தில்ல டிமனு
அதுவு அது வேற உளகுக்கு போவு பேரலல் வேல் டே
ஆமா அந்த வேல்டு இது ஆமா அதாவது போ போ ஆனா நல்லாருக்கு அந்த பொண்ணு வந்து கான்சியஸ் இல்லாம போயிடு பாருங்க அதுக்கோச வந்து பைய வந்து அந்த மியூசிக் போட்டு வா ஓடணு
ஆ அவ செ கருப்பாருப்பானே அவன
ஆ பொண்ணு பேர் மேக்சியோ
ஆமா மேக்ஸ்
மேக்ஸ்
பைய பேரு வந்து எதோ பேரு லூக்கஸ்
கஸ் நல்ல ரெண்டு பேரு
அவங்க இல்ல லெவணனு அப்ற வந்து அவன் என்ன பேரு மறந்துச்சு
லெவன் அதுக்கப்ற அந்த பைய
பேரு வந்து எதோ பேரு என்னன் தெர்ல கரெக்டா
ஆனா நம்ம தலைவ
யாரு
ஸ்டீவ் ஸ்டீவ்
ஸ்டீவ்
ம் ஸ்டீவ் வந்து நம்ம கேரக்ட்ரு
அவ ரெண்டு பேர் இருக்கறத்துனால எனக்கு வந்து சீசன்ல அவர் தா வந்து வில்லன்னு நெனச்சின்னுருந்தே செகண்ட் சீசன் வந்து தா தா ஹீரோ தலைவ ஆம் ஆமா சீசன் டூலந்து ஆமா எனக்கு புடிக்காது ஃபஸ்ட்டு சீசன்ல அதுல அப்ற வந்து தலைவந்தா ஆ ஹா அந்த சீசன்லந்து லாஸ்ட் சீசன் வரயு சம்ம
ஆமா செமையாருக்கு அவன் வந்து ஃபுல்லாவே செம
அதுக்கப்ற சீ சீ கோசமே அந்த ஃபுல் சீசன பாக்க ஆரம்பிச்சு
ஆமா அந்த அவங்க சில சில பேர் இல்ல முக்கவாசி பேரு அவங்களோட பைத்தியமாதா இரு
ஆமா ஸ்டீவ் தா ஃபஸ்ட் இதுல வந்து சில பேர பாத்த ஒடனே புடிக்காது சில பேர் பாக்க பாக்க புடிக்குன்னுவாங்க பாத்தீங்ளா ஸ்டிவேர் அதுமாரிதா
ஸ்டீவ் அவன் செம்ம கேரக் டர்
ஆமா
இங்கஒருதா இருக்கா பாரு அவன் பேரு என்ன பேரு
இந்த ஸ்டின் கூட ஸ்டீவ் கூட யாரு நன்சி லவ் பண்றானா ஆமா ஆமா இவனோட ஃப்ரெண்டு அதாவது ரெண்டு பேரும் நன்சிய ரூட் விடுவாங்க ஆனா நன்சி வந்து அந்த பையன வந்து இது பண்ணு
ஸ்டீவ் வந்து விட்டு போயிடூம் ஆமா அப்ப வரும் பாரு காண்டு
ஒரு பொண்ண லவ் பண்ணு அந்த பொண்ணு லெஸ்பியன்னா போய்டும்
ஆமா செகண்ட்ல அது செகண்ட் டைம் அது வந்து பண்ணுமோது
ஆமா அப்பறம் அப்புறம் பைய வந்துச்சு சரி நீ போ என்ன பட்டு அப்படி சொல்லுவா
அந்த ச திங்ஸ் வந்து எல்லாமே சொல்லிடுவா அவ
ஆனா வெள்ளோட கேரக்டர் லாஸ்ட்ட ரிவூ பண்ணாங்க பாரு அவ ஓர் கென்னு சேர் சேர் சேர் வில்லு
கரெக்ட் அ அவ லாஸ்ட்டாதா காட்வாங்க அந்த
ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அது ஒரு ட்விஸ்ட்டு
ஆமா ட்விஸ்டு ஆனா ஈஸியா அந்த வெக்னா அவ சாவடிச்சிருவா அதா இது வெர்ப்பாயிரு ஈஸியா சாவச்சிருவாங்க அதுனாலதா கொஞ்ச ட்டிவிஸ்ட் இல்லாம போயிடு லாஸ்ட் வரியு சொ ட்விஸ்ட்டா போயினே இருக்கு எப்டி எப்டி சொலாட்டு அத பயங்கரமா காட்ட ஆரம்பிச்
ஆ லாஸ்ட்டா எங்கோ போற மாரி காமிச்சுட்டு ஒரு கருத்து வந்து சொல்லிருப்பாப்புள்ள அந்த லெவனோட அப்பாவ வளர்ப்பு அப்பாவா இருப்பாரே நல்லாருக்கு
அதெல்லா உள்ள செமையா இருக்கு திரும்ப பாத்தா அவள பாத் னேலா
ம்
அங்க ஸ்டாட்டிங் எல்லா ஒண்ணு புரியாது என்னடா இது ஏதோ வோலுன்றா பிளாக் ஹோலுன்றா ஏது சொல்ல ஏதோதோ சொல்லுவாங்க
ஆனா போ போவதா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு எத்துல வந்து போயிட்டு அவ வந்து போய் இது பண்ணுவா பாரு மேப் தேடுவா பாரு இல்ல நம்ப இருக்கிறதுதா அந்த இதுவே ரெண்டு இது உலகத்தட தல காம்பிப்போ பாரு கிருகிரு ஆனா இன்ட்ரெஸ்டிங்கவும் இருக்குங்
ட்காரும் போது இருக்கும் போ ஒரு பயம் எப்பா பயமா ருக்கும் யொ இதுவும் மாரி இருக்கும் பா அத்தது மாதிரி ஆகும் அந்த மாதிரி இருக்கும்
அம்மா
அப்புறம் பத்தாது அது விஷ்யம் ல்லாம முட்சு வி
டெமோ கார்கன்னு அதெல்லா பார்கதுக்கே அறுவேறுப்பா இருந்துச்சு
உம்
ரெண்டு மூணு சீசன்ல பாக்கும்போதல்லாம்
உஹம் வெருப் அ பாக்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக் ஏய
அம்மா அதுங்க மூஞ்சு அதுல அந்த இப்ப அந்த டெமோ கார்கன் வச்சு அந்த மாதுள பழோ நாலா ஸ்னைஸ் பண்ண எப்டி இருக்கும்
ஆஹ் நய மதாய ரு
பண்ணி போடுவானுங்க
அதுங்க ஓடுங்கபரு எப்பா
எதை நினச்சு வந்து அந்த டேரக்டர் வந்து
ஆஹ் எத்த அணதது இல கரெக்டா டெமோக்கார்கன
அதுங்களோ அத உடம்பு சை கருவேருப்ப ருக்கு ஆ அது எங்களு துவும்போற சாவே இல்லாத மாதிரி எவ்வளோ ப நாலு வருங்க
ஆஹ் சம ஆகதா மிரிதா இருக்கும்
கரண்ட் எத்து வைப்பாருப்பாரு சாம்பலாயிடும்
ஆமா அந்த ஒரு இது அந்த ஏதோ ஒரு ஆபிஸ் மாரி பெருசா அது உள்ள கூட்டிடு போயிட்டு அந்த இத வச்சு அந்த ரிசர் பண்றாங்கள இடம் இருக்குல அங்க ஆஹ் டவவர்ல டவர் தா
அந்த டவர்
நம்ம பையந்தான் பக்காவா கண்டுபிடிபான் அதெல்லா குண்டு பூசணிக்கா அம் பேரு பேரிய பிளான்தச்சு
யாரு ஸ்டைம் கூட சுத்திடுயிபான் டஸ்டின்
த் டஸ்ட்டு
அஹ
ஆஹ் சம்ம தக் செம்மையாருக்கு அவு பண்றதுல்லா
அவந்தா அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு எல்லாமே வந்து
அவுனுக்கு கொஞ்சோ நல்லா நாலேஜ் கொஞ்சோ இதுவு தெரியு அவுனு
ஹ தலைவ அப்டி இல்ல ஸ்டீவ் ஆப்போசிட்டு டேய்‌ நீ சொல்றத்து நா சேய்றேண்டா அவ்ளதா
அந்த டஸ்டினோட அ கேள் ஃப்ரெண்ட் கூட சம இது எதோ கண்டுபிடிப்பா அவ கூட
ம் ம்
அ டவர்லந்து எல்லாத்து கால் பேசறது எதோ கண்டுபிடிப்பா சிக்னல் வராமாரி ஒண்ணு
உம்
அது கூட நல்லா
நல்ல மிங்களலா இருக்குல்ல சினு வந்து நல்லா வந்து டேரக்ட்ட வந்து சூப்பரா பண்ணிருப்பாப்புள
மணிஷ்டு பத்து பத்துடி நீங்க பாத்துட்டீங்தன
ரெண்டு சீசனு பாத்துட்டே அதுவு அது ஃபஸ்ட் சீசன விட செகண்ட் சீசன்ல ஒனு சொல்லிருப்பா பாரு ஒரு நாட்டோட இதுவு இ இதுவு வந்து மணில இல்ல அந்த நாட்டோட கோல்டுலதா இருக்கு இன்னு அப்பதா புரியிது
அ
ஆம்மா இவனுங்க வந்து இது பண்ணணு கோல்டு எதானா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பானுங்க
அதுல புல்லாவே டுவிஸ்டதா நம்ப தலைவங்கறாம் பரு பயங்கரோ
அம்மா
கார்ணோ வந்து ஆய்யயோ அவ பேரு என்ன பேரு ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் சம மைண் செட்டு அந்த ஒரு கார வந்து இது பண்ணுவாங் பாத்தீங்களா ஆஹ் கார் எத்துன் போயி ட்டு கார்லந் தப்ச்சு அந்த கண்ணு குத்தீர போறாங்கன் சொல்ட்டு அந்த கரேஜ்ல எத் போ உட்ருவாம் பாரு அங்கந்து தப்ச்சு போவா பா ஒரு சீன் நடக்கும் பாரு ஏக்டிங் செமயாருக்கூ எதோ கண்ணு தெரியாத மாரியு அவ காட்ருப்பா செம்மையா இருக்கு அந்த சீ இதா அதுல ஒரு டையலாக்லா வந்து பயங்கரமா இருக்கு புஸ் பும் சாவு
எல்லாமே நல்லார்க்கு அதுல அஸ்ட்டாச்சுன்னு எல்லா வந்து கேஷ்வுல்லா நந்த் வரு முப்பரு பேங்
ஓரு என்ட்ரி ஒண்ணு வரும் பாரு அந்தத் சீசன் ஒன்ல அதுல லாஸ்ட்ல தரமா ருக்கு வர்ல வர்ல ஆனா நான் அந்த பொண்ணு செத்துருந்தானே
அதத் எந்த பொண்ணு அந்த ப்ரனன்ட்டா சுத்தின் வல்லா
இல்லல்ல அரெஸ் பண்டுவாங்கள அந்த பொண்ணு கூட
தர்ல அ செர் கான்சப் நபருது ஆனா உள்ள வந்து எபிசோட்லா அவ்ளோ நாபு இல்ல அது அப்ரோ பாத்துட் இந்து மிணிஸ்ட்டு
ம் அத ப்ரஃபசர் தானா ப்ரஃபசர் வச்சுதான்து க்காது அந்த இதுவே புல் இது மாச கால் போட எத்தய்யு டிஷ்ட்டு டிஷ்ட்டாய் வேணா சம்மியாகு எதிர்பாக்காத டிஷ் வர்லு அது எப்டி எடுத்துன்னு போவாணோ நெனச்சினே இருப்போ ஆனா அவ அதா வந்த்து ஸ்டாக் ஹோம் அவ்ளோ பண
டைரிஸ்லா பாத்துருக்கீங்களா
புரியல
வாம்ப்பே டைரிஸ்
இல்ல பாக்கல
பாருங்க நல்லா இருக்கு இந்த இந்த வேம்பயர் ரத்த காட்டேரிகள் இருக்கற மாரி அந்த வேம்பயர்ஸ்